ஓகே
உ ஹலோ தோழி
கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குது தோழி நல்லா இருக்கிறீங்ளா தோழி
தோழி ஹலோ
நா பேசுறது கேக்குதா தோழி தோழி
கேக்குங்ளா தோழி
ஆ தோழி கேக்குது
ஹலோ தோழி கேக்குதுங்களா
ஆ தோழி எனக்கு கேக்குது நா பேசுறது
ஆஸ் ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி இப்பதா கேக்குது
ஆ தோழி
ஹலோ ஆ சொல்லுங்க தோழி
இப்போ கேக்குதா
என்னன் இஷ்ஷூவா ஆ இப்ப கேக்குது தோழி எனக்கு நீங்க சொல்லுங்க ஆஹ் என்ன நெட்ஒர்க் இஸுவான்னு தெரில தோழி ம்
ம் தோழி என்ன பண்றீங்க தோழி
தோ சும்மாதா இருக்கே தோழி நீங்க
ம் தோழி நானு சரி ஒரு ஸ்டோரி மாதிரி ஓ அதலா அப்டின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கறே தோழி நானு
ஆ என்ன ஸ்டோரி தோழி
ஒரு இந்த மாரி ஏதாச்சு நம்ம லைஃப்ல நடந்ததுலே எதனா நல்ல ஒரு சந்தோஷமான விஷ்யோ அந்த மாதிரி எதுனா யோசனை பண்ணி எழுதாலன்ட்டு தோழி இந்த பள்ளி பருவம் இல்லன கல்லூரி பருவம் அந்த மாதிரி தோழி அதனால சரி உங்க கிட்யும் பேசிட்டு ஏதாச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு எழுதலா அப்டின் சொல்லிட்டு
அப்படிங்களா சரிங்க தோழி நீங்க ஏ நீங்க சின்ன வயஸ் பருவத்துல எப்டி இருந்தீங்க தோழி நீங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்கு
ஆமா தோழி நா எல்லார் கூடயு பழகுற மாதிரி அந்த மாரி பக்குவோ தோழி எனக்கு எல்லாரு எனக்கு ஃபிரெண்ட்ஸ் ஆமா தோழி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெறைய பேர் இருந்துட்டே இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு தோழி அந்த வெளிய போயிட் டே இருக்கணு வெளி உலகத்த பார்த்துட்டே இருக்கணு அந்த மாதிரி சந்தோஷ் ஷோம இருந்துட்டே இருக்கணு அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு எனக்கு கிடைச் ச நண்பர்களு ரொம்ப அதே மாதிரி தா தோழி எல்லாரு நல்லவங்க ஒரு மாதிரி அதே மைண்ட் செட்ல இருந்தா எப்டி இருக்கு அதே மாதி ரிதா தோழி கெடைச்சுது மித்தவங்களும்
சேரி சேரி தோழி அருமை தோழி அந்த மாதிரி இருந்ததா தோழி நம்ம நம்ம மைண்ட் செட்லேயே இருந்தாதா தோழி நம்மளுக்கு நல்லா இருக்கு
ஆமா தோழி அது பள்ளி வர காலத்திலயு சரி இந்த கல்லூரி படிக் இருக்கும் போதும் சரி அது நம்ம படிச்சது ஒரு பக்கொ இருந்தாலு அந்த நாட்கள் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருந்தது தோழி அப்ப
ஓ அது அருமையாருக்குந் தோழி அப்பலா இந்த கல்லூரி வாய்க்கையும் சரி இந்த அது பள்ளி வாய்க் க்கையு சரி ரொம்ப நல்லாருக்கும் தோழி அதல்லா இப்ப எங்க தோழி திரும்ப கெடைக்க மாட்டுது இருந்தாலு நம்ப அது யோஸ்ச் டி அந்த நினைவுகள பாக்க சொல்ல ரொம்ப மனசே திருப்தியா இருக்கு தோழி நல்ல வேல நீங்க நாபகப்படுத்துனீங்க இப்ப எனக்கு ரொம்ப ஆறு
ஆமா தோழி இந்த லன்ச் டைம்ல எல்லா நம்ப எல்லாரு அந்த ஃப்ரன்ட்ஸ் கூட சேந்து சாப்பட்றது
சாப்புறது
அதெல்லா ஒரு சந்தோஷமான இது தோழி அது
ஆமா
நீங்க எல்லாரு கூட சேந்து சாப்டுவீங்ளா எப்டி தோழி தனியா அந்த மாதிரி விருப்பப்படு
இல்ல இல்ல தோழி நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தா உட்காஞ்ஞி சாப்டவ தோழி அப்பதா நல்ல ஜாலியா பேசிட் டு ஷேர் பண்ணிக்கிட் டு அரட்டச்சக்கினு ஒரே அமக்கலமா இருக்கூ தோழி கூல் லைஃப்லயு அப்டிதா காலேஜும் அப்டிதான் இருந்தது தோழி நல்லா இருந்தது அதெல்லா இப்பலா கெடைக் கக்க மாட்டேந்த தோழி எங்க ஷேரிங் அப்பதா நம்புளுக் தெரியு ஷேரிங் பண்ணூ
ஆமா தோழி அந்த சாப்பாடு அந்த ரவுண்டு மாதிரி அனுப்புவோ தோழி அந்த காலகட்டத்துல அது திரும்ப நமக்கு வரத்துகு நம்ம சாப்பாடு சாப் பன்னூ அப்டின்றதெல்லா இருக்காது தோழி நம்மளோட தோழிகளோடது சாப்டணு அதுவே அது நமக் கு எல்லாரோடது கொஞ்ச கொஞ்சோ சாப் ட அப்டின்னாவே அந்த அளவுக்கு ருசியா இருக்கூ அந்த மாரி சாப்பாட்லா எப் எப்டி தோழி நம்ம செஞ்சு சாப்பட்றது இப்போ
எங்க தோழி அதெல்லா ஒரு காலந் தோழி இப்பல்லா அதெல்லா வராது எங்க போர்து நம்ம நம்பளே செஞ்சு நம்பளே சாப்பட்றதா இருக்கு இப்போ எங்க புடிக்கவு மாட்டேந்து ம் ஆமா தோழி இப்ப பாத்தீங்கன்னா இப்போ கல்லூரிலலா பாத்தீங்கன்னா நல்லா எங்க போனாலு ஒன்னா போயிட்டு இது இருந்தாலு அமக்களம் பண்ணிட்டு சாப்ட போறது விளையாட்றது ஜாலியா இந்தோ தோழி ஆனா நீங்க தோழி நீங்க எப்புடி இருந்தீங்க கல்லூரி வாய்க்கைல
கல்லூரி வாழ்க்க கூட நல்லது தோழி ஆனா நாங்க இந்த க்ளாஸ் கட் பண்ணிட்டு வெளிய போறது அந்த மாத் அது எல்லா அந்த காலத்துல பண்ணது இல்லை அது இப்போ படிக்கிறது எல்லா படிக்கிறது அந்த எக்ஸாம் டைம்ல பண்றது கரெக்டா பண்ணிடுவோ அதையும் தாண் டி நமக்கான டைமு அது மாதிரி ஒதுக்கி அதுல நாங்க சந்தோஷப்படுத்திப்போ தோழி நாங்க இந்த லன்ச் பிரேக்ல நல்லா பேசிட்டு ஸ் சிரிக்கிறது அப்புற அவுங்க அவுங்களோட நல்லது கெட் டது அந்த மாதிரி எல்லா ஷேர் பண்ணிப்போ தோழி அப்ப நமக்கு வந்து வீட் லந்து காலேஜ்கோ இந்த ஸ்கூலுக்கோ வரணு அப் டின்ற கஷ்டமே தெரியாது தோழி நமக்கு எப் ம் நமக்கு எதோ ஒரு மன வருத்தம் இருந்தாலு நம்மளோட தோழிகள் கிட்ட ஷேர் பண்றோ அப்படின்னும் போது எல்லாமே அது பறந்து போயிடு தோழி அந்த நிமிஷ ம் அது ஷேர் பண்ணி ப்போ அடுத்த நிமிஷ அது ஒரு மாரி அ நெக்ஸ்ட் என்ன அப்டின்ற மாரி சந்தோஷமா இரு க்கு தோழி நல்லா இருக்கு அப்போ எதோ இந்த திரு நம்ப நம்ப காலேஜ் போயிட்டு படிக்கலா அப்படின்ற மாதிரி இருக்கு தோழி அந்த நாட் ப்ப நெனச்சா
இப்ப எங்க தோழி போறது இப்போ நம்ம நாட்கள திருப்பவும் முடியாது எதும் பண்ண முடியாது ஆனா நம்ப ப என்ஜாய் பண்ணதா அது எதோ அ ஆமா பொற்காலம் மாறி தோழியது அப்போ நம்மளுக்கு தெரில நம்மளுக்கு அப்போ ஜாலியா இருந்தோ இப்பதா அதோட அருமலா புரிது தோழி நம்மளுக்கு நல்லா இருந்தது அந்த பள்ளி வாழ்க்கையில கூட சொல்லுங்க தோழி எங்கனா போனோனா ஃப்ரெண்ட்ஸ் எங்கனா இது கடைக்கு போனா கூட இத வாங்கலாமா அத வாங்கலாமா வாங்கி சாப்பட்றதுலருந்து எதனா ஒண்ணு பேசிகின்னு ம் சொல்லுங்க தோழி
ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு அந்த பேண்ட் எல்லா கட்றது உண்டா தோழி நீங்க
ஃப்ரெண்ட்ஷிப் டே
ஃப்ரெண்ட்ஷிப் டே வரும்போது அந்த கையில ஆமா தோழி அது அதெல்லா இந்த ஸ்கூல் படிக்கும்போதுதா தோழி நம்ம அப்பல்லாம் அது ஒரு இதுல இருந்தது தோழி அப்ப நம்ப எல்லா வாங்கி கட்றது அப்டின்ற மாதிரி அது நீங்களு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லா கட்டி இருக்கிறீங்களா
அ கட்டுவேன் தோழி சண்டை வந்துரு தோழி பள்ளி வாழ் க்கைல கட்டுற அப்ப என்ன பாத்தா தெரிலையே உனக்கு பெஸ்ட்டா நா வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மட்டு கட்டுவன் தோழி நானு எல்லாருக் கட்ட மாட்டே கட்னா கம்முன்னு இருக்கறதில்ல போய் எல்லாருகிட் ட சொல்லிடுவா தோழி இன்னொருத்தி வந்து சண்ட போடுவா எங்கிட் ட அப்போ நா பெஸ்ட் இல்லன்ற அப்டின்னு அதனாலே தோழி நா விட்டுட்டன் தோழி அதுல இருந்து அத்த வருஷத்துலந்து யாரு பெஸ்ட் இல நானே பெஸ்டுனு விட்டுரது தோழி அம்
அப்போவு மனசு வராது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரோ அவுங்களுக்கு குடுக்கணுனு
தோழி நம்பகிட்ட சின்ன கொழந்தைங்கள நம்ம யார் நம்பகிட்ட குடுக்குறாங்க அப்போ நம்மக்கு கடைச்சா வாங்கி சாப்படுறதுலதா இருப்போ அதுவு எங்கது எதுக்குன்னா யூஸ் ப என்னா சேர்த்து வைப்ப தோழி உண்டியல்ல போடுவ ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டே தோழி ஆனா அது வந்து சேமிப்பு வந்து கத் கத்துக்குன தோழி சின்ன வயசுல நீங்க தோழி
நல்லது தோழி நானுமே தோழி சேமிச்சு வைச்சு அது எதுக்காச்சும் யூஸ் ஆகு அப்டிம்போது நம்ம அப்பா அம்மா கேக்குபோது குடுக்கறது இல்லைன்னா நமக்கே ஏதாச்சு
ம் அப்டிதா தோழி பண்ணிடுறது நம்மளுக்குன்னு அது யூஸ் பண்ணிக்கவு தெரியாது சேமிக்க மட்டு
ஆமா தோழி ஆமா தோழி கரெக்ட்டு நம்ம எதுக்கு சேமிப் போனா அவங்க கேட்டா கொடுக்கணு அப்படின்றத்
ஆ அதுக்காகவே சேமிப்போ ஆமா தோழி நீங்க அப்போ சின்ன வயசுக் அந்த சைக்கிள் வந்து ஓட்டுவாங்களே தோழி ஒன் அவரு ரெண்டுருபா ஒரு ருபா ஓட்டி இருக்கீங்களா
மறக்க முடியாது தோழி அத நா ஓட்டிருக்கிற ஒரு தடவை ஓட்டு போது என்ன ஆச்சு நானா ஓட்டுறே அப்டின்னு சொல்ட்டு ஓட்டி ஒரு வயதான பாட்டி மேல இடிச் டிச்சிட்டே தோழி நா என்ன அப்ப ரொம்ப சின்ன வயசா இருக்கு அப்றோ அவங்க திரும்பி பாத்துட்டு திட்ட வந்தாங்க தோழி அப்றோ சரி நா யாரோட போண்னூ அப்டின்னு தெரி்ஞ்சனால அது ஊருனால அவங்க பாட்டி சரி பரவால்ல இப்பதா கத்துக்றியா அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க தோழி அதெல்லா இந்த ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ருபா தோழி
ஆ ஆமாமா அவ்ளோதா தோழி இங்க நாங் படிக்க சொல்லுவோ அப்டிதா தோழி இருந்தது நா அதுக்கே ஒன்னுக்கு குடுத்துட்டு தக்குன்னு ஒன் அவர் இருக்கு எங்க சுத்த மூடியுமோ சுத்திட்டு வந்துரும்னு தோழி ஃபர்ஸ் ரஸ்ட் கத்துக் சொல்லத வற என்னது தோழி பத்தலனா டைம்மு ஆமா தோழி டைம் ஆயிச்சுனா கூட திருப்பி மேல காசு கேட்டுருவாரு அந்த அண்ணா குடுத்துட்டு கூட திருப்பி ஓட்டிட்டு வருவே ஏன்னா அத் ஜாலியா இருக்கு தோழி நா அது ஒரு தாட்டி கத்துக்க சொல்ல வீந்துட்ட தோழி ஒரே மு முட்டில ரத்தொ பரவால்ல மறுநாளே திருப்பி போய் ஓட்ன தோழி
ம் அது அப்பல்லா நமக்கு அந்த வழியே தெரியாது
தெரியாது தோழி அது கத்துக்கணு ஒரே ஆர்வமாயிட்டு எல்லா ஓட்டுறாங்ளே நம்ம மட் ட்ட நா சொல்லிட்டு தத்தி தத்தி தத்தி ஓட்ட கத்துக்கண தோழி நானு என்ன பண்றது ஆனா அது இப்ப இப்ப எங்க தோழி சைக்கிள் எல்லா எடுக்றாங்க ஸ்கூட்டி ஒண்ணு வச்சுக்கிறாங்க கேர்ள்ஸ்சு கேர்ள்ஸ்ஷோ பாய்ஸ்ஷோ என்ன தோழி சைக்கில எங்க மிதிக் க்கிறாங்க யா மேறிகிறாங்க இப்போ
ஆ ஹா
ம் ம் அது ஏதோ இதுன்னு நெனைக்கிறாங்க அது எவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு தெரில அவங்களுக்கு
ஆமா தோழி சைக்கிள் மிதிச்சோம்னாவே நமக்கு எல்லா எக்சர்சைஸ் பண்ண மாதிரி தோழி அது இப்ப எல்லா பாஸ் பாஸ் ட்டா போயிட்டு அந்த மாதிரி போயின்னுருக்குது தோழி
ம் ஆமா தோழி செரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது அப்றமா கூப்டவா தோழி
ஆ சரிங்க தோழி பாய் தோழி ம் ம்